ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க நேத்து நீங்க கால் பண்ணிருந்தீங்க எனக்கு எடுக்க முடியுல கொஞ்சோ பிஸியா இருந்தனுங்களா
செரி செரிங்க
கோயிலுக்கு போயிருந்தே ஃபேமிலியோட
செரி செரி நீங்க போயிருந்தீங்களா
ஆமாங்க ஆமாங்க முருகன் கோயிலுக்கு போயிருந்தங்க நல்ல தரிசனோ
ஓ முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா எனக்கு முருகன ரொம்ப புடிக்கிங்க எனக்கு முருகன் கோயில் போறக்கோ ரொம்போ புடிக்கோ
ஆ ஆமாங்க நம்ம தமிழர்கள்னாலே வந்து முருகன்தா தமிழர்கள் மட்டு இல்ல கேரளாலயு நறைய நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு குட் ஃபீலா இருக்குனா முருக கோயிலுக்கு போயிட்டு வந்தா நா எப்பவுமே வந்துட்டு இங்கிருந்து மருதமலைக்கு வந்துட்டு என்ன சொல்றது இந்த தைப்பூசோ வரு தெரியுங்களா தைப்பூசோ சேரி பூச நச் செரி இந்த மாரி டைம்ல வந்துட்டு காலையில நேரத்துலயே எந்திருச்சி எங்க குடும்பத்தோட நாங்க கெளம்பிருவோங்க கோயிலுக்கு தரிசனம் பண்ணோம்ட்டு காலைல நாம இங்கிருந்து ஒரு ஆறு ஆறரைக்கு வண்டி எடுப்பங்க அந்த கிளைமட் அவ்ளோ சூப்பரா இருக்கோங்க மருதமலை ஒரு ஒண்ணு ஒன்றரை மணி நேரத்துல ரீச் பண்ணிருவோன் பாருங்ளே காலையில நெரங்கும் போது ரொம்ப டிராபிக் இருக்காது சீக்கிரமாவே போயிருவோ போயிட்டு அங்க அது போய் அந்த பழைய டைப்ல வெச்சிருப்பாங்க தெரியுங்களா முருகன் அந்த மூலவர்ன்னு சொல்லுவாங்க அந்த மூலவர தரிசிக்கும் போது அவ்ளோ ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதீங்க மொத ஃபர்ஸ்ட் டைம்லா நா போம்போது எனக்கு அந்த முருகன பாத்தா அப் ப்டி ஒரு கண்ணீர் வருதுங்க ஏன்னே தெரியுல எல்லாரு என்னையவே பாக்குறாங்க என்னால அழுகாட்சியே கண்ட்ரோல் பண்ண முடியுல அப்டி எனக்கு அந்த மருதமலையில இருக்கிற முருகனுக்கு அப்புடி ஒரு சிங்க்கான மாரி ஆயி போச்சு எங்க வீட்டுக்காரே சொல்றாரு எதுக்கு இப்புடி தேவையில்லாம அழுகுற அழுகாத அப்டின்னு சொன்னாரு எனக் தெரியிலிங்க முருகன பாத்தோன்னா அப்டியே ஒரு தேம்பி தேம்பி அப்டி ஒரு அழுக வருது அப்புறோ கீழே இருக்கிற அந்த பாம்பாட்டி சித்தர் கோயிலேலாமக்ஷ ஒரு ஏழு ஏழரை மணிக்கு அங்க போயிட்டங்க நல்ல ஒரு கிளைமேட்டு சூப்பரா இருந்துச்சுங்க இந்த மாரி நீங்க எங்காவது போயிருக்கீங்களா முருக கோயிலுக்கு
ம் போயிருக்கங்க மருதமல நீங்க சொன்ன மாரி மருதமல சூப்பரா இருக்கோ எனக்கு நா அதிகமா எனக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லலா முருகன் தா ரொம்ப ரொம்ப புடிக்கோ எப் எப்பவுமே எத எடுத்தாலு முருகா முருகாங்கிற வா வாயில வர வார்த்தையே முருகான்தா வருங்க மருதமல ஆ நா போன கோயில்லயே அதிக டைம் போனது மருதமல தாங்க காலேஜ் டைம் பக்கத்துல காலேஜ் படிக்கும் போது எங்க யுனிவர்சிட்டி வந்து முருகன் கோயில் மருதமல பக்கத்துல தா இருக்கு என் காலேஜ்ல இருந்து அடிக்கொருக்கா யுனிவர்சிட்டிக்கு போற மாரி இருக்கோ போன போதெல்லா ஃபிரெண்ட்ஸோட சேந்து மருதம கோயிலுக்கு போயிருக்கே நறையா டைம் போயிருக்கே அப்புறோ எங்க ஊர்ல வந்துங்க பங்குனி உத்திரோ வந்து ம முருகனுக்கு ரொம்போ விசேஷோ அந்த மருதமலைக்கு நடந்து போவோ இந்த பழனி பாதயாத்திர போற மாரி பங்குனி உத்திரத்தப்ப நாங்க மருதமலைக்கு நடந்து போவோங்க நைட்டு் நேரந்தா கெளம்புவோ நைட் நேரோ எல்லா ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க நறைய பேர் நடந்து போவாங்க வாத்தியமல்லா அடிச்சுட்டு முருகசெலை எடுத்துட்டு பால் காவடி இந்தமாரி நறைய காவடியெல்லா எடுத்துட்டு வருவாங்க சூப்பராருக்கு போற வழியெல்லா நறைய பேர் அன்னதான சாப்பாடு ஃப்ரூட்ஸ் த்து இந்த மாரிலா தருவாங்க அதுன்ன நைட்டு நேரோ நடக்கறனால அவ்ளோவு கூலிங்கா சூப்பராருக்குங்க அது மருதமல போது நைட்டு தூங்கவே மாட்டோ மலையெல்லா ஃபுல் ஏறி கால்ல நாலு மணிக்கி கரெக்டா டான்னு எல்லா கோயிலுக் போயி காலையில நைட் ஒரு ஆறு மணிக் கெளம்னோ காலையில நாலு மணிக்கு கோயிலுக்கு போயிருவோங்க அந்த லைன்ல நின்டு சாமி கும்பிட்டு ஒரு ஆறு மணிக்கா சாமி கும்பிட்டு முடிச்சிருவோ சூப்பராருக்கு அந்த ஃபீலிங்கே ரொம்ப நல்லாருக்குங்க அந்த மாரி மருதமல போயிருக்கே அ ஒரு மூணு டைம் போயிருக்கங்க மருதமல இப்ப வந்து பங்குனி உத்திரத்துக்கு நடந்து போறது அலோடு இல்லைங்களாமா ஏன்னா சிறுத்த வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க எங்க ஊர்ல இருந்து போறதுல வாய்ப்பு கெடைச்சா மருதமல போவே அதே மாரி பழனி போயிருக்கங்க நடந்து போவோ அது பழனி வந்து தைப்பூசத்துக்கு நடந்து போவங்க அது ஊர்லல்லா நல்ல விசேஷமாருக்கு ஃப்ரெண்ஸோட சேந்து மூண் நாள் அந்த மாரி டிராவலிங் இருக்கு கு அது சூப்பராருக்கு நீங்க பழனி நடந்து போயிருக்கீங்களா
இல்லைங்க நா வந்துட்டு பழனிக்கெல்லா நடந்து போனது கெடையாது அ எங்க தாத்தா ஒரு சொல்லுவருங்க எங்க தாத்தானா எங்க அம்மாவோட அப்பா சொல்லுவாரு அதாவது கடவுள நாம வந்து போயி ரொம்ப நொந்து கஷ்டப்பட்டு நம்ம வழிபாடு பண்ணக் கூடாது ஒரு மாதிரி சந்தோஷமா போய் வழிபடணு அப்பிடின்னு எங்க தாத்தா சொல்லுவாரு ஆனா நறைய பேர் என்ன செய் றாங்க பழனிக்கெல்லா பாதயாத்ர தான போறாங்க அப்டின்னு எங்க அம்மா கேப்பாங்க ஆனா நாம வந்துட்டு அப்படி போணுங்கற அவசியமே கடையாது அது என்ன சொல்றது நம்ம இப்ப கடவுள தரிசிக்க போறோன்னா நம்ம உடல் ரொம்ப நொந்து போயி ஒரு டயடா போய் உட்கார கூடாது ஒரு மன சந்தோஷத்தோட அங்க போய் உக்காரணு அப்புறோ எங்க தாத்தா இன்னொன்னு சொல்லுவாரு எந்த கோயிலுக் போனாலுமே நீங்க எதுவுமே வேண்டிக்க கூடாது அப்டின்னு சொல்லுவாருங்க அதே பழக்கந்தா எங்க அம்மாவு எனக்கு சொல்லி குடுத்துச்சு நானு இப்ப வரைக்கு அதேதாங்க எந்த கோயிலுக்கு போனாலுமே கடவுள பாத்து கையெடுத்து கும்புட்டுட்டு கம்முனு சிவனேனனு உக்காந்துருவங்க எதவுமே நா வேண்ட மாட்டே நானு பொதுவாவே ஏனா நமக்கு என்ன நடக்கணுமோ அது நடந்தேதா தீரு எனக்கு என்னைக்குமே எங் கூட மட்டு இரு முருகா அப்டின்னு வேண்டிட்டு நா அப்பிடியே விட்டுருவாங்க நானு ஆனா நறைய தடவ எனக்கு முருகன் கோயிலுக்கு போற மாதிரி கனவு நறைய வரு அப்புறோ முருககோயில்ல அன்னதானோ சாப்பட்றா மாதிரி இந்த மாதிரி நறைய கனவெல்லா நா நறையா பாத்துருக்கேங்க முருகனோட வேலு பாாத்திருக்கே இதெல்லா நல்லதுதா இல்லைங்களா
கண்டிப்பாங்க நா நீங்க சொன்ன மாரி நா நெறைய வேண்ட மாட்டே அனா ஏ எதோ எந்த கஷ்டோ வந்தாலு முருக முருகா அப்படின்னு சொல்லி முருகனதா நெனைப்பங்க நீயே பாத் துக்கோ எதாருந்தாலு முருக கிட்டதா வேண்டுவ எனக்கு ஒரு ஒரு தொண்ணூறு சதவீதோ நா அதாவது மனம் முருகி நம்ம கடவுள்கிட்ட இத நடக்கணுன்னு சொல்லி வேண்டனா கண்டிப்பா நடக்குங்க அது ஒரு நம்பிக்கிய இருக்கு முருக கிட்டத ஃபஸ்ட் சொல்றதே முருகான் தா சொல்லுவ முருகன் கிட்டத எல்லாமே கஷ்டோ வந்தாலு சந்தோஷமா இருந்தாலு எ முருகன்தாங்க எனக்கு முருகன் கோயில்ல இன்னொரு கோயிலு பழமுதிர்ச்சோலைன்னு இருக்குங்க மதுரைக்கு பக்கத்துல அதுவு சூப்பரா இருக்குங்க மல மேல போனோன்னா அங்க ஒரு அருவி இருக்கு நா எல்லா கோயிலுக்கு போயிருக்கேங்க அறுபடை வீடு எல்லா கோயிலுக்கு போயிருக்கே திருத்தணி அ வட வெ வெ ஒரே ஒரு கோயில் மட்டு அ சுவாமி மலை மட்டு போவுலீங்க மத்த அஞ்சு கோவிலு போயிருக்கே நெறைய டைம் போனது வந்து மருதமல தா பழனி ஒரு நாலஞ்சு டைம் போயிருப்பங்க ஆ ஆனா எனக்கு மருதமல போனாதா எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு அத மாரி பழமுதிர்ச்சோலை ஒரு ரெண் டைம் தா போயிருக்க ஆனா அந்த எட க்ளைமேட் சூப்பரா இருக்குங்க மல மேல போறது முருகன் கோயில் பாத்தீங்கன்னாவே மேக்சிமம் எல்லாமே மல மேல போற மாரிதா இருக்கு திருப்புரங்குன்ற மட்டுந்தா கீழே இருக்கு ஏனுங்க
ஆமாங்க திருப்பரங்குன்ற அப்பற திருச்செந்தூரு கடல் பக்கத்துல அமைஞ்சிருக்கு இல்லைங்களா
ஆமாங்க
சரிங்க சரி சரி எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு இருக்குதுங்க அது பாத்தீங்கன்னா எ சின்ன பையனுக்கு குடுத்துட்டு இருந்தோ சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாச போயிடு வரல கவனிக்க மாட்டேங்கிறோ அப்போ ஒ கெடையாது ஆ அனு வரும்போது வந்துட்டு அந்த பையன கூப்ட்டுட்டு நாங்க தெரப்பிக்கு போறங்க டெஸ்ட்டு சொல்றாங்க ஆ அந்த பரவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த பிரவேட் செர் தயவுசயு கவுவர்மெண்ட் போய் பாருங்க அப்படினு ஆறு மாச ஏழு மாசமா நா போயிட்டு இருக்கே போறே என்ன பாத்து அவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஜி ஹச் போறீங்கன்னு சங்கடப்பட்டுக்காதீங்க கொஞ்ச திட்டத்தா செய்வாங்க ஆனாலு அங்க பையன ரொம்ப சரியா கொண்டு வந்துருவாங்கங்க இப்பல்லா நெறைய பெசிலிட்டிஸ்ல்லா வந்துருச்சு இங்க வந்து உங்க பையனுக்கு என்ன சொல்றனு என்ன செய்யணு என்ன சொல்லணு அவகிட்ட எப்டி பேசணுனு சொல்லி தரமாட்டாங்க ஆனா நீங்க ஜி ஹச் போயிட்டீங்கன்னா எல்லாமே தெரப்பி உங்களுக்கு குடுத்துருவாங்க எப்டி அவன ட்ரெயின் பண்ணுங்கற கூட எல்லாமே சொல்லி குடுத்துருவாங்க அப்படின்னாங்கங்க அதுக்கப்பறோ தா அந்த அம்மா சொல்லிதாங்க நா வந்துட்டு எ பையன கூப்ட்டுட்டு ரெண்டு வருஷமா நாங்க தெறப் பிக்கு வந்துட்டு ஜி ஹச் போனோ போனதுக்கு அப்பறந்தா வந்துட்டு எ பையன நல்லா பேசி இப்ப கொழந்தைகளோட எல்லா நல்லா கொஞ்ச சகஜமா விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முருகனே அந்த அம்மாவோட வாய் தொறந்து சொன்ன மாதிரி எனக்கு அப்டி ஒரு சந்தோஷங்க முருங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுல்லா எனக்கு வந்துட்டு என்னோட சின்ன பையனோ ட அந்த என்ன சொல்றது உனக்கு உடல்நிலையில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற கண்டிப்பா வந்திருக்கு அப்படின்னு நா ரொம்பமே நம்புறேங்க அதே மாதிரிதா எல்லாமே நடந்துகிட்டூ இருக்குங்க என்ன என்னால இப்ப கொஞ்ச நாளா வந்துட்டு கண்டினியூவா என்னால வழிப்பட முடிறதில்ல அதனால என்னப் பண்றதுன் பாத்தீங்னா அ பக்கத்துல நெறைய எங்க தோட்டத்துகிட்ட வந்துட்டு மயில் நெறைய வரு தோட்டத்துலருந்து வீட்டு கிட்ட வரு அப்ப நா என்னப் பண்றது ஒரு கைப்படி பச்சரிசி எடுத்து அந்த அந்த மயிலுக்கு நா வந்து ட்டு உணவா போட்டர்றது முருகா இது வுனக் குடுக்குறதா நெனச்சுக்கிறே அப்டின் சொல்லி போட்டு நா அப்டி பண்ணிர்றதுங்க
ஆமாங்க நாங்களு அப்பிடிதாப் பண்ணுவங்க தோட்டத்துல மாங்கா மரோ நெறைய இருக்குங்க மாங்கா மரோ சீத்தாப்பழமுமே அதல வந்து நாங்க இப்பப்ப மாங்கா சீசன்லப் பொறிச்சோ அதல ஒரு முக்காவாசி பொறிச்சுட்டு ஒருக்க மயில் எங்க தோட்டத்துல நெறையா இருக்குங்க அது மயில் சாப்புடு எப் பிடிந்தாலு நம்மள நம்பிதா இது இருக்கு அப்டின் சொல்லிட்டு கொஞ்சோ கொஞ்சோ மாம்பழம் மேல இருக்கறதெல்லா நெறையா நாப் பொறிக்ல அது இது சாப்புட் ட்டு இப்போ இப்ப சா வுன்னு சாப்ட்டுதா இருக்கு மயிலு சீத்தாப்பழோ மாம்பழோ இதெல்லா மயில் சாப்புட்டுதா இருக்குங்க மயிலுக்குக் குடுக்குறது ரொம்ப நல்லத்தானங்க அப்ற நீங்கச் சொன்னீங்களக் கடவுள கண்டிப்பாங்க கடவுள் நம் அதாவது கடவுளுங்க நமக்கு நம்பிக்கையக் கண்டிப எந்த ஒரு இது செஞ்சாலு நம்ம நடக்கணுன் நம்பணு நம்பனம்னாதா கண்டிப்பா நடக்குங்க நம்பிக்கை ரொம்ப முக்யோ அது கடவுள் நம்பறது நம்ளுக்கு கொழந்தைலந்தே நம்ம அம்மாப் ப்பா சொல்லி நம்ம கடவுள் நம்பிக்கியே நம்ளுக்கு வளத்துகிட்டுதா இருக்காங்க அது தப்பில்ல அப்பறோ அ நம்மக் கடவுளக் கும்பர்றத விட நம்ம யாரு யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாம இந்தாலேக் கடவுள நம்மக் நல்லது பண்ணுவாருங்க
ஆமாங்க கட சொன்னே எதாவது நெனைக்காமியு பண்ணாம இருந்தாலுமே போதுன் நெனைக்கிறே அதுவே நமக்கு வந்துட்டு அப்டி வந்து எனக்கு முருகர் ரொம்பவுமே ஒரு பேவரட்டான ஒரு கடவுளா மாறிட் ட்டார்ந்தா நாஞ் சொல்லுவங்க நானு நம்ம ரொம்ப நேரப் பேசிட்டோன் நெனைக்கிறே இல்லைங்ளா
ஆமாங்க
செரிங்க எனக்கு கொஞ்சோ வேலையெல்லா இருக்குது வீட்டு வேலையெல்லாம் முடிச்ட்டு கொஞ் ப்ரீயானதுக்கப்றோ வுங்ளுக்கு நா கால் பண்றே செரிங்ளா.
அ செரிங்க
வெக்கறங்கே
அ செரிங்க